எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆங்க நல்லா இருக்கே
ஆ இன்னு இல்லங்க இப்பதா சமைக்கிறக்கே சமச்சு வெச்சிருக்கே ஆ இனிமேல தானங்க சாப்புடணு ஆமா அரிசியு பருப்புங்க அப்புற பாப்பாக்கு தோச மாவு இருந்துச்சு அவளுக்கு கார சட்னி செஞ்சே எங்களுக் கு அரிசியு பருப்புக்கு வந்து நெலக்கடல சட்னி செஞ்சேங்க நல்லா இருக்கு வெலக்கடல சட்னி சும்மா சிம்பிளா தான அந்த சட்னி செய்யறது ஈஸ் இ ரொம்ப ஈஸி வருக்க தேவயில்ல அர ஆ என்ன தாளிக்க தேவயில்ல எதுவுமே தேவ இல்ல நெலக்கடலைய மட்டு எடுத்துக்குட்டுங்க அது கூட ப
வறுத்துதா வறுக்காத தெல்லா
ஆ நம்ம கடையில வா நம்ம வறு த்து வேணாலு செஞ்சுக்குலா வறுத்தா கொஞ்ச இன்னு கொஞ்ச டேஸ்ட்டா இருக்கு ஆ வறுக்காம வேணாலு செஞ்சுக்குலா எப்டி கொஞ்ச லைட்டா வறுத்துருப்பாங்கங்க அதாவது கடையில வாங்கறது ரொம்ப வறுத்துருக்க மாட்டாங்க ஆ நம்ம அவசரத்துக்கு அப்டியே போட்றதுனால போட்டுக்குலா நா லைட்டா வறுத்துக்குவேங்க எனக் கொஞ்ச எல்லாமே கொஞ்சொ நல்லா வருத்தாதா புடிக்கு கெழம்பா இருக்குறு கொழம் புணாலுமே நா நல்லா வறுத்துருவேங்க கொஞ்சோ கருகுற அளவுக்கு வறுத்துருவே ஆனா அத்த வந்து கொஞ்சோ பச்ச வெங்க அந்த வெங்காயமே கொஞ்சோ பச்சயா இருக் இருக்கற வரைக்கு தா வரு வணக்குவாங்க நா எல்லாத்துக்குமே நல்லாவே வறுப்பே அதே மாரி இதயு கொஞ்சோ லைட்டா வறுத்துட்டே அந்த தொல்லி வந்து கொஞ்சோ கருப்பாகற வரைக்கு அப்பறோ அத பொடைச்சு போட்டுட்டு ரெண்டு பச்ச மெளகா புளி உப்பு அவ்ளோதாங்க வேணா கருவோப்பிலையு கொத்தமல்லித்தழையு எல்லாமே பச்சையா
சேரி சேரி
பச்சையா அரச்சிட்டு அத வந்து இதுக்கு அரிசி பருப்புக்கு வந்து தொட்டுக்க வ வச்சிக்கலாங்க நல்லா இருக்கு
சேரி சேரி கோயமுத்தூர் பக்கலா இந்த அரிசி பருப்பு சாத வந்து
ஆ ஃபேமஸுங்க ஆ உனா நாங்க அரிசி மருப்ப போட் டுவேங்க அது கொஞ்சோவே ஈஸியான வேல மாவில்லையா போடு அரிசி பருப்பு லேட் ஆயிச்சா
சாப்டது இல்லங்க ஆனா வந்து கேள்விப்பட்ருக்கே அ என்னன்னா எங்க வீட்டுக் காருக்கு வந்து பிடிக்காதுன்றமாரி சொல்லிருக்காரு அ ஹ அதனால வந்து நா சமைச்சது இல்ல மேபி அவருக்கு புடி பிடிக்குன்றனா இருந்துச்சுன்னா என்ய த்திக்கி சமச்சுட்டு ருப்பே அதனால எனக்கு சமைக்க தெரியாது அது நெட்ல பாத்திருக்கே சேரி நா எங்க ஊரு பக் கோலா நாங்க அது ச செஞ்சது இல்லங்க இங்க வந்து கேள்விப்பட்ருக்கே ஆ நா வந்து சொந்த காரங்களல்லா சொல்லுவாங்க ஒரு நாள் செஞ்சு தரே பிரீத்திக்கு அப்டின்ற மாரி சொல்லுவாங்க ஆனா அவ்வளவே நேர வரலைங்க வந்தா செஞ்சி தாரே
ட்டா போடனுனா அரிசிபருப்பு பெருசா போட மாட்டாங்க அதாவது சிம்பிளா நாங்க அது ரெகுலரா செய்ற மாரி இருக்குமா அதனால கெஸ்ட்டுங்களுக்கு யாரு போட மாட்டோ ஆனா வீட்ல அடிக்கடி செஞ்சிருவோங்க
ஆ ஈஸியா இருக்கவே உங்களுக்கு அது செஞ்சுரே ஆனா நெல கடல சட் னி வந்து நாங்க வந்து செய்வோங்க எனக்கு ரொம்ப புடிக்கு இ இட்லி தோசைக்ல்லா விரும்பி சாப்டுவோ அதுக்கப்பறோ பொங்கலுக்குமே நாங்க வந்து வச்சு சாப்டுவோங்க
ஓ
ஆனா என்னன்னா நாங்க வறுத்து தா போடுவோ ப பச்சயா போட மாட்டோ பச்ச நீங்க என்ன நெல கடலன்றீங்கள நாங்க வந்து வேர் கடல அப்டினு சொல்லுவோ
ஓ சேரி
ஆ ஆனா இப்ப வந்து கல்யாண ஆயிட்டு நானுமே மாத்திக்கிட்டே ஏனா நா ஒரு ஆள் மட்டு வேர் கடலனு சொல்ற மாரியே இருக்கு எல்லாருமே நெல கடலன்னு சொல்ற மாரி இருக்குனு சொல்லி
அ ஹ மாத்திட்டீங்க ம் நாங்க இங்க நெலக்கடல சொல்லுவோ கடல கல்லமுத்துணு சொல்லுவோ அந்த மாரி ஒவ்வொருத்தங்க அவுங்க எப்டி பேசுவாங்களோ அதுக்கு தகுந்த மாரி நாங்களு பேசு திறவங்க ஒரு சிலர் கல்ல முத்துன்னு சொல்லுவாங்க அதனால அவுங்க அப்டி சொன்னாங்கன்னா அவுங்க ஆ கடலனு சொல்லுவாங்க
எனக்குமே வந்து நல கடலைண்ணும்போது கொஞ்சோ வித்தியாசமா இருந்தது அதுக்கப்றோ சேரி நானுமே மாத்தி நெறைய வார்த்தைக அப்டிதாங்க ஏனா நாங்க வந்து பாத்தீங்கனா வேலூருங்க நாங் கல்யாணம் பண்ண எடோ வந்து பாத்தீங்கனா திருச்சிங்ளா ஆனா அவுங்க வந்து படு ச்சிருந்ததெல்லா வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் கோயம்புத்தூர் பக்கந்தான் அதனால வ ந்து இது ரொம்ப தூரோல்லங்க அதனால எல்லாமே என க்கு வந்து கல்யாண ஆன புதுசுல எல்லாமே வேற வேற மாரிதாங்க இருந்துது இப்ப நீங்கெல்லா சீமாருன்னு சொல்லுவீங்ளா
ம் நீங்க தொடப்பன்னு சொல்லுவீங்ளா ஆ சரி
நா வந்து தொடப்போன்னு சொல்லுவேன் அவுங்க வந்து சீமாருன்னுவாங்க ஆரம்பத்துல எங்க மாமியார் கிட்ட தொடப்போ எங்க இருக்குன்னு கேக்கும்போது அவுங்க அந்த மாஃப எடுத்துன்னு வந்து குடுத்தாங்க இல்ல இது இல்லங்க அப்டின்ட்டு அப்புறமா அவுங்களுக்கு நானுமே சரி கொஞ்சோ ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அந்த சீமாறுன்றத சொல்லி பழகிட்ட
அங் இல்ல எங்களுக்கு பாத்தீங் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்குன்னு தெரியு ஆனா ம் அது இதுதான் அப்டிங்கறது தெரியு
இல்லனா விளக்கு மாறன்னு அவூங்க சொல்லுவாங்க ஆனா எங்க ஊர் பாக்கோனா விளக்குமாறு வந்து திட்டறதுக்கு வந்து அ விளக்குமாறுனா தெரியு எங்களுக்குமே ஆனா மோஸ்ட்டா திட்டறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிபாங்க அந்த மாரி நெறைய விஷ்யங்க வந்து நெறைய மாறி மாறி பேசுவாங்கங்க
ம் சேரிங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அரிசிம் பருப்பு நல்லாதான் இருக்கு அதுக்கு அவரப்பருப்பு போல்லா நம்மளுக்கு புடிச்ச பயிர் எல்லாமே போடலாங்க நம்மளுக்கு என்ன பயிர் புடி பச்சைப்பயர் புடிச்சா நீங்க பச்சைப்பயர் போடலா அதே மாரி தட்டைப்பயர் புடிச்சா தட்டைப்பயரும் போடலா
இவருக்கு வந்து பாத்தீங்னா நீங்க ரெண்டு சொன்னீங்கல்ல ரெண்டுமே புடி க்காதுங்க எனக்கு வந்து ரொம்ப புடிக்கு நிலக்கடலை சட்னி வந்து ரொம்ப புடிக்குங்க இங்க மாமியார் வந்து பாத்தீங்னா ஒரு வாட்டி தொவையல் மாரி அரச்சிருந்தாங்க அந்த கடச்ச நீங்க சொல்ற மாரிதா ஆனா அவுங்க வந்து எனக்கு வரு க்காம போட்டா புடிக்காது அந்த பச்ச ஸ்மெல் அப்டியே வரு
ம்
அவுங்க வறுக்காம போட்டு அ செஞ்சிருந்தாங்க எங்க ஊர் பக்கோல்லா நாங்க வரு த்துதான் போட்டு சட்னி அரைப்போ நீங்க சொன்னதேதா நாங்க என்ன பண்ணுவோ கொஞ்சோ ரெண்டு பூண்டு போட்டுப்போ காஞ்ச மொளகா ஆ அதுக்கப்றோ அந்த நல கடல கருவேப்பல எல்லாத்தையும் போட்டு ம் சில பேர் தண்ணியாவும் அரைப்பாங்க சில பேர் வந்து ந கெட்டியாவும் அரைச்சிப்பாங்க தேங்கா வேணா லு தேங்கா ம் தேங்கா வேணாலும் போட்டுப்பாங்க துருவண தேங்கா ஓ ஓய் எங்க மாமியார் ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா பச்சையாவே அரச்சு வச்சுட்ருந்தாங்க எனக்கு வந்து அது பெருசா சாப்புடவே புடிக்கல அப்பறமா தா தெரியு ஈ இவருக்கு அது புடிக்காது போலங்க அப்பதா நெனச்ச வெரவாருக் காமையே போட்டு அரைச்சப்பையு உங்களுக்கு அது புடிக்காதவே நா செஞ்சாலே வந்து அது பொதுவா நல்லா இருக்காது அது செய்ய வேண்டான்னு சொல்லிடுவாங்க நா வேற மாதிரி செய்வேன்னாலு சந்திக் இல்ல எதோ இனிப்பா இருக்கு அந்த சட்னி வேண்டா அப்டின்னு ட்றவே சொல்லுவாரு என்னா
ப்பா இருக்கு ஆனா நம்ம அதுக்கேத்த மாரி காரோ வந்து சுருக்குணு போட்டுக்
ம் சுருக்குன் தான் நம்ம போடுவோ இருந்தாலும் இவரு இனிப்பு இருக்கு இருக்குன்றமையே சொல்லுவாருங்க
நல்லா கெட்டியா அரச்சுக்கணு புளி கொஞ்சோ ஜாஸ்தியா வச்சுட்டோம்னா அடுத்த நாள் கூட கெடாது ஆ வெறு சாப்பாட்டுல போட்டு சாப்ட்டாலு நல்லா இருக்கு இட்லி தோ
அது அவுங்களுக்கு பழக்கோ இல்லாத உணவு எதனா சாப் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அது புடிக்காதுன்னே சொல்லிடுவாங்க ங்க எனக்கு வந்து தக்காளி சாதோனா புடிக்கு அவுங்க வீட்ல வந்து அவுங்க அப் அம்மா ஒரு வாட்டி செய்யும்போது எதோ செரியா வர்ல போல இருக்குங்க
செரிங்க
ந்து தக்காளி சாப்புட்றதயே சாப்புறதயே விட்டுட்டாருங் அதுதா இருக்குறதுலயே கொஞ்சோ ஈஸியான சாதோ அதுவு என்னால செய்ய முடியாதுங்க அவசரத்துக்கு ஆ
இங்கையு அப்புடிதானே ஈஸியா செய்யுற எதுவுமே எங்க வீட்டுக்காரும் சாப்புட மாட்டாருங்க ரொம்ப மோசோ ஆ அரிசியு பருப்பு அவரு சாப்புட மாட்டாரு அப்பறோ இது பொங்கல் சாப்புட மாட்டாரு உப்புமா சாப்புட மாட்டாரு சேமியா சா சாப்புட மாட்டாரு
எங்க வீட்டுக்காரும் சேமியா சாப்புட மாட்டாருங்க அதுக்கப்பறோ இந்த காய் சாப்பாடெல்லா இருக் க்குல்லங்க அ வெஜிடேபுள் பிரியாணி அந்த மாரி அதல்லா கொஞ்சோ அவசரத்துக்கு குக்கர்ல ஒரு அடியா செஞ்சுர்லாங்க ஆனா அதுவுமே அவருக்கு புடிக்காதுன்னுட்டாருங்க ஆரம்பத்துல பிரியாணி புடிக்கோங்க அந்த வெஜிடேபுள் போட்டு காய் ஆ அவங்க வந்து அந்த காய் சாதோனு சொல்றாங்க நாங்க வெஜிடேபுள் அ பிரியாணின் சொல்லுவோ ஆ அதல்லா எனக்கு புடிக்காதுன்றமயே சொல்லிட்டாருங்க வேற எப்ப எல்லா ஈஸியானதல்லா இவுங்க புடிக்கல புடிக்கலன்னு எனக்கு வந்து ரொம்ப க கடுப்பாயிடுச்சுங்க அதுக்கப்பறோ நா என்ன பண்ணே எனக்கு தெரியாது நா வந்து உனக்கு பிரியாணி மார்யே செஞ்சு தரே நீ சாப்ட்டு பாருன்னு சொல்லிட் விட்டு நானு வந்து பட்டாணி பச்ச பட்டாணி எல்லா ஊற வச்சு அதுக்கப்பறோ இந்த ப சீரக சம்பா அரிசியில பண்ணா கொஞ்சோ பிரியாணி துவை வருன்னால அதுல பண்ணி அ கொஞ்சோ பிரியாணி டேஸ்ட்டாவே பண்ணி குடு இப்ப குடுத்து அத கொஞ்சோ பழகி வச்சுருக்கேங்க இல்லன்னா ஃபஸ்ட்டு சாப்ட மாட்டன்னாரு இப்ப வந்து இது சாப்ட்டு பாரு பா ஒரு பிரியாணி மாயே இருக்கும் பீஸ் மட்டுந்தா இருக்காதுன் சொல்லிட்டு ஆ அந்த மாரி பண்ணி இப்ப சாப்புட வெச்சிருக்கங்க எல்லா சுலபமா செய்யற த வந்து புடிக்கலன்ட்டா நம்ம எங்கெங்க போறது
ஆமாங்க இப்போ நீங்க அத அதாவது தனியா இருக்கறனால நீங்க அத ட்ரை பண்ணி நீங்க‌சாப் படணு அப்டின் சொல்லி சொல்லலா ஆனா இங்க அப்டி பண்ணவே முடியாதுங்க ஜாயிண்ட் ஃபேம்லில இவங்க அம்மா வந்து அப்டி வளர்த்திடாங்க புடிக்காதுன்னா செரி
ன்னாங்கர்
ம் அப்டின் சொல்லி விட்டுட்டாங்க அவங்களுக்கு வந்து வேற என்ன புடிக்குமோ அதையவே செஞ்சு குடுத்து பழகிட்டாங்க வெரைட்டி ரைஸ் எல்லாமே சாப்புடுவாங்க நாங்க வந்து வொம் அதாவது மதிய வந்து ஒரு ஆளுக்கு சாப்பாடு இருக்கு அப்டினா நாங்க எங்ளுக்கு புடிச்சத செஞ்சிருவங்க அவருக்கு வந்து தக்காளி சாப்பாடு லெமன் சாப்பாடு புளி சாப்பாடு அந்த மாரி கெளறி குடுத்துருவோ நைட்ல மாவில்லாத அன்னைக்கி இன்னைக்கு அப்டிதா மதியோ கொஞ்சோ சாப்பாடு மிச்சம் ஆயிடுச்சி அனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு பாப்பாக்கு தக் காளி இது சட்னி ஆ கார சட்னி மாரி எங்களுக்கு இந்த தொவையல் கடலை தொவையலு அரிசியுபருப்பு
செரி செரிங்க என்னன்னா இப்ப அவங்களுக்கு வந்து சிலது வந்து ஏத்த மாயி நம்ம மாத்திப்போங்க இப்ப எனக்கெல்லா வந்து பாத் திங்னா எங்க ஊர் பக்கம்லா நாங்க அந்த ம் இடியாப்பம் தேங்கா பால்லா சும்மா ஒரு டி டிஃபன் மாயி நாங்க சாப்ட்டது இல்லங்க கொஞ்ச எதோ ஸ்நாக்ஸ் மாயி சாப்ட்ருப்போ பொதுவாவே அந்த மாயி சாப்ட்டு பழக்கோ கெடையாதுதா ஆனா வந்து இவங்க பக்க வந்து சாப்டுவாங்க நீங்க ளுமேன் கேள்விப்பட்டுருக்கே கோயம்புத்தூர் பக்கம்லா சாப் ஆனா அத நாங்க டிபன் மாயி டிபன் பண்ணிலா சாப்பட மாட்டோங்க அவங்க காலையில அந்த இட் இனிப்பு தா இனிப்பு அந்த வந்து இடியாப்பம் ஆனா நா வந்து சரி நானுமே சாப்ட்டு பழகிட்டே செரி நல்லா இருக்குன் சொல்லிட்டு இது பண்ணி ஆனா வந்து நம்ளுக்காக அவங்க எதுமே மாத்
எதுமே மாத்தி ஒரு விஷயோங் கூட மாத்திக்க மாட்டாங்க நம்மதா வந்து மாறணு
இதுவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்ல வந்து சொல்லுவாங்க அ இதெல்லா எங்களுக்கு பழக்கோ கெடையாது இந்த மாயியெல்லா நாங்க சாப்பட மாட்டோம் இது இதுன்னா இதுதா சாப் புடுவோ உ இல்ல மாத்தி மாத்தி சொல்ற மாயி இருக்குன்றவாங்க அதனாலே செரி சொல்லிட்டு அங்க எதுவுமே வந்து பெருசா சொல்றது இல்லங்க எதுவந்தாலுமே அஹ் நம்ம வந்து சாப்பிட முடிஞ்சா சாப்புடுவோ ரொம்ப சாப்பட முடியலன்னா எனக்கு புடிக்காதது பழக்கோ இல்ல நா விட்டுருவேங்க
ஆமாங்க சேரி நம்மளுக்கு புடிக்கலேனா விட்டுற வேண்டித்தா செரிங்க நானு உங்களோட பேசினது ரொம்ப சந்தோஷங்க அ அடுத்தப் அடுத்த சந்திக்கலா நன்றி வணக்
ங்க ஆங்க